ஹலோ?
ம்மா
ஆ வணக்கம்மா சொல்ங்கமா ஆ நல்லா இருக்குமா. நீங்க எப்பிடிரிக்
நான்னானா ல்லாருக்கே ஃபேமில எல்லா நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக் க்கம்மா உங்க ஃபேமிலி
ம் எங்க ஃபேமிலி எல்லா நல்லா இருக்காங்க
ம் சா
நீங்க சமையலல்லா ஆரோக்கியமா செ செய்றதுக்கு உங்களுக்கு தெரியுமாங்க
சமையலா ம் ஓரளவுக் செய்வம்மா ஓரளவுக்கு செய்வோ
ஓரளவுக்கு செய்விங்களா காய் சாதம் வெஜிடேபிள் ரைஸ் செய் த்துக்கு தெரியுங்ளா
செய்வோ
ம்
நீங்க செய்றத் இது எக்ஸ்ப்ளைன் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க பாக்கலா ஆமா செய் முறை நீங்க நல்ல செய்த
ஓரளவுக்கு நானு செய்வே
நீங்க எப்டி செய்வீங்க
நா வந்து முதல்ல ஒரு கப்பு ரைஸ் ஓர வச்சுடுவே ஒரு பத்து ஆமா பத்து பத்து நிம் உ அந்த அரிசி ஊரணு
ம்
அரிசிய ஒரு கப் எடுத்து ஊற வச்சிடுவே தண்ணி வுட்டு அதுக்கப் குல அதுக்கப்புறமா அந்த காய்ஸ் சாதத்துக்கு தேவையானதெல்லா
ம்
சேர்த்துடுவ இஞ்சி
ம் உம்
அந்த ஊருக்கு வரிசிக்கு வந்து ஒரு இருவது பல் பூண்டு
ஆ
அப்புறமா ஒரு ஒரு கோலி சைஷ்ல ஒரு இஞ்சி
ம்
அத நல்லா சுத்தம் பண்ணிட்டு க்ளீன் பண்ணி கழுவி
ம்
அந்த பூண்டயு இஞ்சியு நசுக்கி வச்சிருனு
ம்
அப்புறமா அது ஒரு தட்டுல எல்லா வசதி அ எல்லா வச்சுட்டு
ம்
பட்டை லவங்கம் அது வந்து வாசனை வாசனை திரவியவம் ஆமா அது பட்டை லவங்கம்
ம் பிரியாணி எல
பிரியாணி எல
ம் மராட்டி மொக்கு ஏ ஏலக்
ம் அதுவு சாப்பல்லா வாசனை தீரவம் அது அது கொஞ்சோ கொஞ்சோ போலா
ம்
ஆ பிரியாணி எலயும் போல்லா து ஒரு வாரமா ஒரு தட்ல எல்லா அடுக்கி வெச்சுருவ
ம்
அதுக்கப்புறமா அந்த நசுக்கிய பூண்டு இஞ்சியும் போட்டு வெச்சுருவ பச்சப் பயிர் பச்ச மெளகாயி வந்து ஒரு பத்து பன்னெண்டு
ம்
ரைஸ் அரிசிக்கு வந்து ஒரு பண்னெண்டு பச்ச மெளகாய்
ஆ பச்ச மொளகா மட்டுந்தா ஏட் பண்ணுவீங்களா நீங்க மிளகா தூள்ல்லா யூஸ் பண்ண மாட்டீங்களா ம்
மாத்துரந்தா யூஸ் பண்வ அதுவு இல்லாத நேரத்துல காஞ்ச மிளகாயு கிள்ளி போட்டு செஞ்சுக்கலா அதுவு ஓரளவுக்கு டேஸ்ட் வரு தக்காளி ரைஸ் மாதிரி வந்துரு
ஆ
அதுவு செய்வ அப்போ வந்து பச்ச மெளகாயு ஒரு பன்னெண்டு
ம் சரி
இந்த வாசன திரவியோ எல்லா வெச்சுருவ இஞ்சி பூண்டு நருக்கி ஓரமா வெச்சுருவ
ம்
அப்புறமா அதுக்கு வெஜிடேபிள்ளுக்கு தேவையான காய்கறிகள்
ம்
ஒரு நூறு கிராம் இது பீன்ஸ்
ம் வெங்காயோ ஏட் பண்ண மாட்டீங்களா பெருவெங்காயோ கட் பண்ணிக்கனு
சின்ன வெங்காய மத்ரோ ஒரு ஒரு பத்து பத்து பல்லு எடுத் த்து வெச்சிடுவ அவ்ள தா நெறைய வெங்காயத்த சேக்க மாட்டே நானு ஆ ஆ வெங்காயமே அதிகமா சேக்க மாட்டே தக்காளியு சேக்கற சொல்லிட்டு வர்றே இருங்க அவசரப்படாதிங்க பச்ச மெள பச்ச மெளகா வந்து ஒரு பன்னெண்டு பச்சை மெளகாய ஆட் சேத்துக்கனுன் சொன்ன யா அத நறுக்கி வெச்சிட்டு வந்து தக்காளி ஒரு ம் உ எலமிச்சிங்கா அளவு தக்காளி சி சின்ன தக் தக்காளியா இருந்தா ஒரு அஞ்சாறு சேத்துக்கணு பெரிய தக்களி உருளக்கெலங் ரைஸ் மாரி இருக்கற தக்காளி இந்தக்குன்னா ஒரு மூணு தக்காளி சேத்துக்குவ
ஆ சரி
தக்காளியு மெல்லிஸா அரிஞ்சு ஓ ஒரு பக்கமா வெக்கணு
ம்
அப்பறமா ஆ மெல்லிசா நரிஞ்சு நல்லா நறுக்கி நைசா சின்ன சின்னதா வெச்சிக்கணு அப்ப தா நல்லா இருக்கு அப்புறமா கருவேப்பில கூட ரெண்டு போட்லா ஏன்னா அது கொஞ்ஜோ விட்டமின் ஏ சக்தி இருக்கறனால அதுல கலக்கணு சும்மா எண்ணெயல போட்றோ அந்த சக்தி எல்லா ஒடம்புல சேரனோ இல்லையா கொஞ்ச கருவேப்பிளயு எடுத்து வெச்சிக்கோ பக்கமா
புதினா
ம் புதினாவு கொஞ்ச
ம்
இல்ல ஒரு ஒர் இருவது இருவத்தஞ்சு எல்லா தனியா வெச்சிடுவே கில போன்னு இப்பவே போடக்கூடாத ம் அப்பா அதெல்லா எல்லா எல்லா எடுத்து பக்கமா வச்சுக்கிட்டு ஒன்டே எக்சாம்வெச்சு எண்ணய ஊத் ஏ என்ன இவ்வள இருக்கு நா ஒரு நா வந்து அதிக ஊத்த மாட்டா நீங்க எப்டி ஊத்வீங்ளா
இது வெஜிடபல் ரைஸ் இ கொஞ்சோ எண்ண தாளாரமாக இருந்தாதா நல்லா இருக்
அதிகமா ஊத் த்துவீங்க
ஆமா கொஞ்சோ மீடியமா நல்லா இருக்கு க்கனு எண்ண இல்லனா சு சுத்தமா நல்லா இருக்காது சாதோ
அப்டியா
பண்ணிக்கலா
ஆ நெய் வேணா எடுத்துக்களா எனக்கு சுகர் இருக்குறதுனாலா
உம்
மா எண்ண யூஸ் பண்றது இல்ல இல்லாததுனால கொஞ்சோ கம்மி பண்ணி
சரி சரி
லிமிட்டாகவே அந்த சோர் வேகுற மாரி எனக்கு கொஞ்சோ வச்சு இன்னு போடுங்க அவ்வளதா ஒரு மீடியமான தே இப்போ இதெல்லா போட்டு வதக்கணு ஃபஸ்ட்டு பூண்டு வதக் க்குவா நல்லப் கொஞ்சோ ப்ரௌன் கலர் வரதன்நே அந்த ந் பச்ச மிளகாய் போட்டு வதக்கிடுவே காரோ நல்லா எர கொசரோ அதுக்கடுத்து தக்காளி வதக்கு க்குவ அதுக்கடுத்து இந்த வாசனை திரும்பி மேலல்லா போட்டு கலக்கி நல்லா வதக்கிட்டு வதக்கிட்டு
ம்
அப்புறமா ஒரு கப்பு அரிசிக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி அதுல ஊத்தி அந்த காய்கறிகள்ள எல்லா வேகணு இல்லையா ல கொஞ்சோ நல்லா வதக்கிடணு மூடு வச்சு ஆவில அந்த கா அ அந்த புயி காயில இருக்குல ஈரப்பதமே சரியா போயிடு ஏன்னா காய் தண்ணியில இருந்து கழுவிதானே எடுத்து
ஆ அந்த எண்ணெயில வதக்கு போது அந்த காய் ஆஃப்பாயில் ஆயிடு அரவேக்காடு விந்துடு ஆமா
வெந்துடுது அதனால எண்ண நா அதிகமா ஊத் அதனால நா என்ன செய்வே அந்த காய்கு கொஞ்சோ தண்ணி சேர்த்து ஊத்துவே
ம்
அந்த காய் க்கு கொஞ்சோ நா வந்து நீங்க நிறைய எண்ண ஊத்துறதுனால அந்த தண்ணி தேக்க மாட்டே அதுனால ஆட் பண்ணுவ நா இருந்த காய் எல்லா வேகணு இல்லையா அதனால அந்த காய் கொஞ்சோ ஒர் சரோ ஒரு கால் கப்பு கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் எக்ஸ் த்தா சேர்த்துப்பே
ஆ சரி
ஃபைல் வெந்துடுது அந்த தண்ணியிலே தண்ணியிலே இத்து போன தண்ணிலயே வெந்துடுது ல்லலா நானு கொஞ்சோ தண்ணி சேர்த்துக்குவே
ம்
ஆ நல்லா உப்புரவு அளவா ஆனா உப்பு நல்லா தொட்டு சாப்ட்டு பார்த்து ட போடனு போட்னு
கரெக்டா இருக்கனு நீங்க தயிரெல்லா சேக்க மாட்டீங்ளா?
தயிரு சேக்லா
ம் கொஞ்சொ தயிரூ சேக்குனங்கனா கொஞ்ச புளிப்புத்தனொ நல்லாருக்கு
ஆமா தயிர் வந்து வெண்ண மாதிரி இல்லயா போய் இப்போ நீங்க சொல்றீங்ளே ஏ எண்ண அதிகமா போட்லனா தயிர் கண்டிப்பா சேப்ப
ம்
எண்ண அதிகமா இல்லாததுனால அந்த தயிரு வெண்ண மாதிரி இல்லையாது இதுல ஆட் பண்ணா நல்லா டேஸ்ட் வந்துடு அதுலயு கொஞ்சொ வெண்ண ஒடம்புக்கு நல்லது அதுனால தயிர் சேப்பே தயிர் இல்லனா எலுமிச் சிந்தா சேப்பே எ
ஆ எலுமிச்சு பழொ இல்லாச்சி தயிரு
ரெண்டுல எதாவ்து இந்த வாசன தெரிவொல்லா எல்லாத்துக்குமே எ திருந்தா எதிருக்குதோ அத ஆட் பண்ணுவ
ம் சரி சரி
அப்பறமா இந்த எல்லாத்த விட நா பட்ட லவங்கம் இதல்லா இல்லாம கூட புதினா போட்டு கூட காய் சாதம் பண்ணிருக்குறே அது கூட நல்லாதா இருக்கு
சரி
புதினா மத்ரமே வாசனை திரவியத்துக் போட்டு அந்த இதல்லா கூட போடாமலே காய் உப் ரெண்டு பட்ட ரெண்டு லவங்கோ வறும் புதினா இது மத்திரமே போட்டு சாதம் பண்ணிருக்குறே
அது நல்லாருக்குமா டேஸ்ட்டா கடை
ஆ அது நல்ல டேஸ்டாதா இருக்குது
பிரசா
கதெல்லா இல்லாத பட்சத்துல தக்காளி இதுவே கூட போதுமானதா இருந்தாலு தயிர் சேத் த்துக்கிட்டு ரொம்ப நல்லாவு இருக்கு சாப்பறதுக்கு
சார் சாரி
கம்மியா பண்றவங்க இத தயர் சேர்க்கறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது மாரி சேத்துக்குவே
சரிங்கம்மா
ம் நா வந் து எல்லாமே இருந்து ரெடி பண்ணு எது இல்லன்னாக் கூட கொறையா கூட செஞ்சுல் க்வே நல்லா இருக்கு
ஆ டேஸ்டா கெடைக்கு நீங்க செய்யறது
அர்த் ஓரளவுக் டேஸ்ட் வந்துருது எப்பிடி பாத்தாலு ஒ நிறுத்தி நிதானமா செஞ்ச கூட எதே ஓரளவுக்கு உப்பு வந்து கரெக்டா போட்டுருவ அதனால அந்த டேஸ்
ஆ சரிங்க
பாத்து போட்டுருவே
அ அப்புறமா
அந்த சாதத்த போட் த்து கொஞ்சோ வெந்ததுமே டக் போட்டு த போட்டு அது மேல கொஞ்சோ சுடு தண்ணி வச்சி
ஆ
துல்லாமா அடுப்புல செய்றதா இருந்தா நெருப் ப்பு கண்ணல எடுத்து வச்சி நல்லா இருக்கு மாத்தப் அது நல்லா இருக் ஹலோ
உஹம்
நேத்து நல்லா
உஹம்
இத்து வச்சு அத வச்சு உம்
சுடுதண்ணிய கொஞ்சம் மேல வெச்சு தம் போட்டு விட்டிடுவீங்க அந்த இதுலயே ஹீட்லே இதாயிடும் தண்ணி ட்ரை
அந்த சாப்பாடு வந்து கிளீர்ந்து ஓரளவுக் லிமிட்டா நிக்கும்
உம் சரி சரி
செஞ்சு பாருங்க
ஆஹ் நல்லா டேஸ்ட்டா கெடைக்குமா
அது ஒரு அளவுக்கு நல்லாதான் டேஸ்ட்டா வருது எங்க எனக்கு புடிச்சிருக்குது உங்களுக்கு என்ன ஒரு நாளை செஞ்சு பாருங்க
ஆஹ் செஞ்சு ட்ரை பண்ணி பாக்குறோம்மா
ஆஹ்
செரிம்மா ரொம்ப நன்றி செஞ்சது நா சாப்பிட ஹ நீங்க சொன்னது எக்ஸ்ப்லைன்ஸ் ரொம்ப புடிச்சது ரொம்ப நன்றிமா ஆஹ்